க்கம் சொல்லுங்க நல்லாயிருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே தோழி
என்ன செய்றாங்க உங்க வீட்டு பசங்க
என்னோட கொழந்த ஒரு ஒரு கொழந்ததா இருக்காங்க ஒன்றரை வயசு ஆகுது அவுங்க இப்ப தூங்கிட் இருக்காங்க
ஒன்றர வயசுனா இப்ப சாப்பாடுல்லா கெடுக்க ஆரம்பிச்சுட்டீங்ளா திட உணவுகள்ல்லா
ஆ குடுக்குறோ தோழி எங்க சாப்பறதே கெடையாது வெளையாட்டுத்தனமா இருக்காங்க வெளையாட்டு ஞாபகமா இருக்காங்க இப்போ வந்து சத்து மாவு குடுத்துட்டு இருக்கோ அவுங்களுக்குன்னு ஒரு தனியாக அரைச்ச சத்து மாவு குடுக்குறோ
ம் ம்
ஆ கேழ்வரகு மாவு அதுல கொஞ்சோ மக்கானா இருக்குல்ல தாமரை விதைகள்னு சொல்வாங்க அது கொஞ்சோ பாதம் ஆ கொஞ்சோ ஏலக்கா கொஞ்சோ முந்திரி அ இதெல்லா போட்டு வறுத்து அரச்சிட்டு அவுங்களுக்கு கஞ்சி மேரி வச்சு குடுக்குறோ
இப்ப சத்து மாவுன்னு சொன்னீங்கள அந்த சத்து மாவுலையும் என்னென்ன கலந்து அரப்பீங்க சொல்ல முடியுமா
இல்ல அதுதா இது வந்து இது இது ஒரு தனியா நம்ம குடுத்துட்டு இருக்கோ ஆ இது தான இல்ல நா வந்து ஒரு தனித்தனியாதா அத அரச்சி குடுக்குறே ஏனா வந்து ம் எல்லாத்தையு நம்ம கலந்துட்டோம்னா எது குழந்தைங்களுக்கு செரிக்க மாட்டேங்குதுன்னு என்னால கண்டுபுடி க்க முடியில
ஆமா
அதனால நா தனித்தனியா தா ஃபர்ஸ்ட் குடுத்து பாத்த ஆ எல்லாமே அவுங்களுக்கு ஒத்துக்கிட்டு அதனால இப்போ எல்லாத்தையு இப்ப மிக்ஸ் பண்ணிட்டு கலந்து நா குடுத்துட்டு இருக்க
ஃபர்ஸ்ட்டு கொஞ்சோ சிறு வயதா இருக்கு போது அவுல் இருக்கில்லையா அவுலு கொஞ்சோ ஒரு பத்து பாதம் பத்து முந்தி பத்து முந்திரி ஆ ம் அதுக்கப்றோ இந்த தாமரை விதைகள் இது கொஞ்சோ ரெண்டே ரெண்டு ஏலக்கா இத மட்டு சேத்து குடுத்த ஒரு ஒன்பது பத்து மாதங்கள்ல
ம்
ஆ கொஞ்சோ விரும்பி சாப்ட்டாங்க அதுக்கப்றோ கேழ்வரக வந்து தனியாவே அரச்சிட்டு ஆ குடுத்து பாத்த அதையு அ அதையு சாப்ட்டாங்க அதுல கொஞ்சோ நாட்டு சக்கர கலந்து கஞ்சி பதத்துக்கு வச்சு குடுத்த அப்றோ வந்து கேழ்வரக வந்து மொள கட்டி அத காய வச்சு அரச்சி அத ம ச சழிச்சிட்டு அதயி கஞ்சி மாறி வச்சு குடுத்த அதுவு கொஞ்சோ சாப்டாங்க அதுக்கப்றோ ஒரு பத்து மாத பத்து மாதத்திலேயே வந்து கொஞ்சோ சாப்பாடு எல்லா குடுத் ஆரம்பிச்சுட்ட நம்ம என்ன சாப்புறோமோ அதுலயே கொஞ்சோ ஒரப்பு கம்மியா உள்ளதா பாத்து இந்த பருப்பு சாதோ தயிர் சாதோ அது மாதிரி குடுக்க ஆரம்பிச்சுட்டே அதனால விரும்பி அத சாப்டுட்டு இருக்காங்க
பரவால்ல காய்கறிகள் எல்லா குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்ளா கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லா சாப் ப்புர்றாங்ளா
கேரட்ல்லா ஒரு எட்டு மாசத்துலயே கொஞ்சொ அவ கேரட்டா அவுச்சு கொச்சோண்டு கொடுக்குறத் இது உருளகிழங்கு கொஞ்சொ கொஞ்சொ கொஞ்சமா தா சேர்த்தே இப்ப கொஞ்சொ சாப்பற்றாங்க கேரட்டு உருளக்கிழகு ஆஹ் பரங்கிக்கா இதெல்லா கொஞ்சொ சாப்பட்றாங்க
பரவாயில்ல மாவுசத்து உள்ள உணவு தா அதிகமா குடுக்கணூ அப்டின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வளர்ற நேரத்துல அதுதா வந்து தசைகளோட வளர்ச்சியை அதிகப்படுத்தூ அப்டின்னு சொல்லுவாங்க புரதசத்தூ மாவுசத்தூ கலந்தது அதனால அசைவத் த்துல முட்ட மீனூ இதெல்லா குடுக்கறீங்ளா
ஆம் முட்ட மட்டூ குடுத்துட்டு இருக்கோ தோழி நா மீன் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு புடிக்கல ஆ அதே வந்து கோழினா கொஞ்சொ சாப்புடுவாங்க ஆ சிக்கன் சொல்றாங்கில்ல அது வந்து கொஞ்சொ வே சாப்பிடுவாங்க ஆனாப் ரொம்ப விரும்பி சாப்ட மாட்டாங்க அப்பறோ முட்ட மட்டூ தா கெழந்த சாப்டுட்டு இருக்காங்க
ம் அது மாறி இறைச்சியில பாத்தீங்கன்னா ஈரல்
உப்பு கெடையாது ஆ சமைக்கிறதுக்கு வாய்ப்பு கெடையாது ஈரல் இருந்தாலூ அதூ சாப்புடுவாங்க ஆனா அந்த அளவுக்கு எதையுமே கொஞ்ச விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க விளையாட்டுத்தனமா இருக்காங்க
ம் அது விளையாட்டுத்தனமா இருக்காங்க அப்டின்னா நீங்க என்ன பண்ணனோ நீங்களா சாப்புறீங்கல்ல அந்த நேரத் திலயூ அவங்களுக்கூ ஒரு பிளேட்ட வெச்சி கொஞ்சொ கொஞ்சமா அவங்களுக்கு நீங்க சாப்புற சாப்பாடு இப்ப இட்லினா நீங்க சாப்புறப்பே ஒரு சின்ன பீஸா இட்லியே புட்டு புட்டு போட்டீங்கன்னா அவங்க சாப்டுவாங்க அ சின்ன புள்ளைங்கள சாப்புட வைக் க்கிறது ரொம்ப ஒரு பெரிய வேலையாதா இருக்கூ எல்லாருக்குமே
இல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அதையும் நா பண்ணி பாத்துட்டே பாத்துதா அவங்க தட்டுல வச்சோம்னா அந்த தட்டு அழகா கௌத் த்துட்டு உட்காந்துர்றாங்க செவனேனு உட்காந்துருக்காங்க ஒன்னூ பண்ண முடியல
அப்டிதா இருப்பாங்க கொஞ்சொ வீடெல்லா பாத் கொஞ்சொ சுத்தமா வச்சுக்கோங்க தரையில கெடக்குறத எடுத் த்து வெச்சு நெறைய சாப்புடுவாங்க அதெல்லாமே கொஞ்சொ கவனமா இருக்கணூ சின்ன புள்ளைங்க வளக்குறதுலயே
ம் ம் கண்டிப்பாக தோழி கண்டிப்பா நா நீங்க சொன்னத பின்பற்றே
ஆ செரிங்க அப்புறோ பால் வந்து வெறும் பால் மட்டுந்தா கொடுக்குறீங்களா அதுல ஏதாவது அ புரோட்டீன் பவுடர் இது மாறி கலந்து குடுக்கறீங்களா
ஆ வெறு பாலு இடையில வந்து ஒரு பவுடரு கலந்து கொடுத்தே அது நம்ம கொஞ்சொ வீட்லயே அரச்சதுதா அந்த இது இருக்குல்ல மக்கான அ தாமரை விதைகள் இருக்கு இல்லையா
ஆமா
அது த பாதா முத்திரி அ இது மூணு வந்து நல்லா காய வச்சுட்டு அரைச்சிக்கிறது அதுல அரைச்சிட்டு அதுல வந்து ஒரு கைப்பிடி அளவு க்கு நம்ம இனிப்புக்கு ஏத்த மாதிரி பணங்கற் கண்டு பணங்கற் சேத்துட்டு அதையும் அதையும் சேத்து அரைச்சிட்டு அதோட கொஞ்சோன்டு இது சாக்லேட் பவுடர்ன்னு சொல்லுவாங்கள்ல கொக்கோ பவுடர் அது கொஞ்சொ அந்த சுவைக்காக கொஞ்சொ அத சேர்த்துட்டு அததா இப்ப கொஞ்சொ பால்ல கலந்து குடுத்துட்டுருக்கே அது கொஞ்சொ விரும்பி குடிக்கிறாங்க
ரொம்ப நல்லது நீங்க எல்லாமே வந்து உங்க வீட்டு முறய பின்பற்றி நீங்க செய்றதுனால கொழந்தைக்கு கொஞ்சோ ஆரோக்கியமானதா இருக்கும்
ஆமா இன்ன வரையு வந்து நம்ப டி வி பாக்கவு விடல மொபைல் ஃபோன்கள்ல்லா குடுத்தும் பழக்கல அத வந்து கொஞ்சோ நா அத மட் டும் நா எப்டியாவது இன்னு ஒரு மூணு வயசு வரையு நா கொஞ்சோ அத தொடர்ந்து நா பாத்துக்கிட்டு வந்துட்டன்னா எனக்கு அது பெரிய ஒரு வெற்றி அடஞ்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்னு நா நினைக்கிற ஏன்னா கொழந்தைகளுக்கு வந்து இந்த வயசுலதா அந்த மொ பைல் பாக்குறது எல்லாமே பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க நம்ப அத வந்து நம்ம அது கிட்டயே கொண்டுட்டு போகாம நம்ம அந்த அவங்கள விளையாட வெக் கிறது ஓடி விளையாடி நம்ம ஒடம்புக்கு ஒரு ஆரோக்கியமா வெக்கிறது அததா நம்ம நோக்கி பயணத்துக்கிட்டு இருக்கோ அதனால இவங்க என்னோட குழந்தையு அதைதா இப்ப விரும்புறாங்க அ கொஞ்சோ அந்த யாரு அது நம்ம வீட்டிற்கு அருகிலயே ஒரு பூங்கா இருக்கு ஆ எனவே வந்து ஒரு அந்த பூங்காவுக்கு போகணும்னு ரொம்ப அ தம்பி விரும்புவாங்க கரெக்டா அந்த டே நேரத்திற்க் கு அந்த பூங்காவிற்கு போயி ஒரு மணி நேரம் போல் விளையாண்டு விட்டு விளையாடி விட்டு வீட் டிற்கு வந்து விடுவார்கள் வீட்டிற்கு வந் தும் வீட்ல வந்து விளையாட விளையாடுவதக்கான அந்த பொருட்கள் எல்லாமே இருக் கு அத வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க அந்த மொபைல் ஃபோன் எல்லா பாக்குற பழக்கோ இன்ன வரையு வரல அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்கு
அ ரொம்ப சரியாவே சொன்னீங்க இப்ப சின்ன புள்ளைங்க நம்ம வீட்ல இருக்கோ அப்டின்னா அ ஒரு தாத்தா பாட் டியோ இல்ல இன்னொரு ஒரு சின்ன புள்ளைங்க இருந்தாங்க அப்டின்னா அவங்களுக்கு ரொம்ப அ வசதியா இருக்கும் விளையாட்டு சொல்லி் குடுக்கறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சோ ஒரு அ உதவியாதா இருக்கும் எப்பயுமே நம்ம கொழந்தைய வச்சுட்டு எல்லா வேலையுமே செய்ய முடியாது இல்ல அதுவு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பெரியவங்களோட உதவி இல்லாம நம்ப சின்ன பிள்ளைங்கள வளக்குறது வந்து இந்த காலத்துல
கண்டிப்பா இந்த காலத்துல கண்டிப்பா நம்ம தனியா வளக்கணுன்னா கண்டிப்பா முடியாது நானு வேலைக்கு போய போயி போயிடுவ தோழி நா வேலைக்கு போறது னால என் கொழந்தைய வந்து எங்க என்னுடைய அம்மா அப்பாதா பாத்துக்கறாங்க அவுங்க தா இந்த பக்கத்துல இருக்கிற பூங்காக்கு அழைச்சிட்டு போறதா இருக்கட்டும் கடைக்கு அழைச்சிட்டு போறதா இருக்கட்டும் விளையாட்றதுக்கா இருக்கட்டும் எல்லாமே சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே அவுங்கதா பாத்துக்கறாங்க அ அவுங்க பா கூடவே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கறதுனால அவனோட ஆக் டிவிட்டிஸ்சும் அவுங்க அவனோட செயல்கள் எல்லாமே வந்து மிகவும் நன்றாகவே இருக்கிறது ஏ ஒவ்வொன்னத்துக்கும் ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கறாங்க
ஆமா நீங்களும் கொஞ்சோ அ கவலைப்படாம இருப்பீங்க வேலை பாக்குற எடத்துல பிள்ளைய நினைச்சி வருத்தப்படாமையு வேலையிலையு கொஞ்சோ கவனத்தோடயு நீங்க இருக்க முடியு
ம் கண்டிப்பா கண்டிப்பாக தோழி
அ ரெண்டாவது பாத்தீங்கன்னா செல்ல பிராணிகள் அப்படிங்கறதெல்லா ஒரு நம்ம சின்ன புள்ளைங்க வச் ச்சிட்ருக்குற வீட்ல வந்து நம்ம வளக்கறது ரொம்ப உம் ஒர் ஆபத்தான ஒரு விஷ்யமா இருக்கு இப்பதிக்கி அ பூனை நாயிஸ்
ஆமா அந்த அ பூனை நாய் எதுமே வந்து நாங்க எங்க வீட்ல இதுவரையு நாங்க வளத்ததே கடையாது அது எங்களுக்கு ஒத்து வராது
ம் ம்
அது எல்லாருக்கு ஏன்னா அதோட எச்சில எச்சில்லல்ல வந்து கொழந்தைங்கள தொட்டு அ கொழந்தைங்களுக்கு ஏதாவ்து ஒரு நோய் பரவிடுமோ என என்ற பயம் வந்து எனக்கு இப் போது வரையுமே உள்ளது செல பேர் அது நல்லம் ஒன்னு ப்ர வ வராது ஊசி போட்டாச்சுன்ஸ் சொல்றாங்க என்னதா இருந்தாலும் அந்த பயம் வந்து என்னு என்னுள் இந்த நிமிடம் வரை இருந்து கொண்டேதான் இர்க்கிறது
கண்டிப்பா அது நம்ப எப்பயுமே வந்து கொழந்தைய வந்து கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது ஒருஸ் சில நேரங்கள்ல என்ன பண்ணலா நம்ம சாப்ட சாப்பாட்ட கூட அவுங்க அந்த நாய்க நாயோ இல்ல பூனையோ சாப்பிர்ற நேரத் த்துல நம்ம கொழந்தைங்க போய் அது எடுக்கறதுக்கு அதிஹ வாய்ப் இருக்கு ஆ இப் இப்ப இப்ப இருக்குற காலகட்டத்துல அம் வீட்ல இருக்குற செல்லப் பிராணிகளாலதா அதிஹமான வ்யாதிகள் தொற்று நோய்கள்லா பரவுறதா ஒரு ஆராய்ச்சிலே சொல்லிருக்காங்க அ குறிப்பா பாத்தீங்கன்னா பறவைஹளோட எச்சங்கள் ஆ நாய்களோடையே சி நீங்க சொல்ற நாய் பூனை இதுங்களோடம் ஆ எச்சில் சிறுநீர் இது மூலம மாதா அதிக நோய்கள் வந்து வெளில இருந்து வீட்டுக்குள்ள வரத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க இன்னு அந்த சின்ன பிள்ளைங்களுக்கே மூணு வயசு ஆக ஆக அதிஹமான ஒரும் உணவு வந்து தேவப்படு அந்த நேரத்துல அவ்ங்களுக் வந்து சொல்ல தெரியாது
ம் ம்
அவுங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா நொறுக்கு தீணிகள் அதிகமா சாப்புட விரும்ப ஆரம்பிச்சிருவாங் அந்த நேரு த்துல நீங்க கொஞ்சு கவனமா இருந்து அது அதுலயு கொஞ்சு நாட்டோ இல்லாம பாத்துக்கறது ரொம்ப நல்லதா இருக்கு நனைக்கிறே
சரி தோழி தொடர்ந்து பேசலாம் நன்றி தோழி
ஆ ரொம்ப நன்றி தோழி
அம்